உ
ஹலோ
இனிய மாலை வணக்கம்
மாலை வணக்கம் அப்டியே ஒரு நிமிஷோ லைன்ல இரே இந்த
அ கட் பண்ட்டு கூப்டவா அ ம் ஹலோ கேக்குதா சரி சரி அப்புறோ என்ன பண்றீய
என்ன பண்றே
என்ன விசேஷ என்ன விசேஷோ இன்னைக்கு
இன்னைக்கு ஒன்றும் இல்லை
ஏதாது பண்ண வேண்டிதான அ பின் பின் பேக்கிரவுண்டில் ஒளி பரப்பாகிறறது ஆமா அ பின் பின் பேக்கிரவுண்டில் ஒளிபரப்பு செய்து கொண்டே பேசுகிறீர்கள் இதை எடுத் எத்து கொள்ள முடியாது சி அ அ சும்மா சொன்னே சொல் ஆ கேக்குது கேக்குது ஏனா வாய்ஸ் நாய்ஸ்சு வரக்கூடாது சொன்னாங்கல்ல அதுக்காண்டி சொன்னே அ அப்றோ என்ன இன்னைக்கி கியே அ அ உங்க கொழந்தைங்களுக்குகாக எப்டி சொல்லி குடுத்தீங்க என்ன டாபிக் எடுத்தீங்க இன்னைக்கி
கவலை ஃபுல் டென்ஷன்
அப்டியா ஏன் இ அனைவரும் ப்ராஜெக்ட் செய்து வரவில்லையா
செய்யவில்லை த திங்க கெழம தா சக்திஶ்ரீ அந்த இதுக்கு அவளுக்கு வந்து இது சொல்லிருந்தே நொரயீரல பத்தி சொல்லுன்னா
ம் ம் என்ன என்ன சொல்லணு இதயத்த இத நொரயீரல பத்தி இடது நுரையீரல் வலது நுரையீரல் நுரையீரல் அது எதற்கு பயன்படுகிறது மூச்சு விடுவதற்கு பயன்படுகிறது ஐ ஐ யோ நேத்து நல்லாதா நல்லா சொல்லிட்டு இருந்துச்சு என்டேலா
அதனால எனக்கு இன்னிக்கி நாம் பா நாளைக்கி எடுத்துக்கலா போங்க அப்டின்ட்டே எத்தன நாள் தா டேக்கு போறது
அப்டியா டேக் ம் இவ்ளோ ருக்கு வீடியோ எடுத்துட்டு கெளம்பிட்டாங்கோ
ம்
செரி செரி இது வந்து சர்வீஸ் வந்து ப பக்காவா பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கூலுக்கு
ம் தேங்க்யூ
செரி சே அ மேன் மேலு வளர வாழ்த்துக்கள்
ம் தேங்க்யூ வெரி மச்
ஹ நேத்து நைட்டு கூட சொல்லிட்டு இருந்துச்சு நான் தான் நொரையீரல் பேசுகிறேன் நான் என் வலது புற நுரையீரல் இடது புற நுரையீரல் அப்டின்னுச்சு து அதுக்கு சோனா அதுக்கு சோனா நான் தான் இதயம் பேசுகிறேன் அதிக வலியுடன் உட்காந் திருக்கேன் மரியாதையாக சென்றுவிடவும் வேணா வேணாப்போ ஹ அவ வீட்ல இருக்கு ஃபோன் பேசும்போது சொல்லுச்சு சக் தி ஆளு இ சோனா சொல்லுது ரெண்டு பேர் கத்தி கேடந்தொன்னு நா தான் இதயம் பேஸ் சுகிறேன் அதிக வலியுடன் உக்காந்துருகேன் எதையாது எடுத்து அடித்து விடுவேன் ஓடிவிடவும் அப்டி சொல்லிட்டு இருந்துச்சு அ ஒரு நிமிஷத்தில பிதிக்கி கீழ ஊத்திவிட்டாங்கா கம்ம
யாரு
யா ளு
எப்ப
நேத்து இந்த சாட் பேப்பர் இதெல்லா ப்ராஜெக்ட் பண்றது காண்டி வாங்கிட்டு வந்திருக்கு போல ரு
இன்னைக்கி சரியாங்குர அடி வாங்கிருக்குது
ஆ இல்லல்ல அவனுக்கு நாலுது வைக் வைக்கணு தா ஓவரா பண்ணிட்டு இருக்கா வர வர
த்து புட்டு நேத்து மகிழன் அடிச்சான்ட்டு அழுதா அவன போட்டு அடி நிமித்தி எடுத்துப்புட்டே
அ அ அ
பாத்தா இன்னைக்கு அவன புடிச்சு தள்ளி உட்டு புடிச்சு கிள்ளி
அ
ஒரே அட்டகா சோ நானு எவ்ளோ தா ஒ ஒரு பைய கிள்ளிபுட்டானு சொல்றா வுட்டுட்டே இன்னொரு பைய தள்ளி வுட்டான் சொன்னா வுட்டுட்டே மூணாவது இவ இது பண்ணா பாரு கோவோ வந்துருச்சி ரெண்டு அடி போட்ட அடி போட்டு முட்டி போடு அப்டின்ன ம்
சொல்றதெல்லா செய்றானா இல்லையா
ம் ம்
போக போக அ மழ வி லீவ்ல இருந்தோன்ன இனிமே தா செட் ஆகு ம் சக்திய சொல்றதெல்லா செய்தா
ஆ
சக்தி என்ன சொல்றது கேக்குதா இல்லியா
சக் அ அது அது ஏங் க்ளாஸ் கெடையாதுல்ல
ஆ ஆ இன்னைக்கு வந்து நண்டு குழம்பு உங்க வீட்ல என்ன உணவு ஆமாமா
அ
சேர் சேர் அப்றோ என்ன அத வீட்ல அ பிள்ளைங்ளுக்கெல்லா ஈவி்னிங் ஸ்நாக்ஸ் எதா செஞ்சு குடு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்ற
நா உக்காந்ரு
ம் ம் ஏதோ சயின் ஹஸ்டல் ஏதோ பண்றன் சொன்னியே அது என்னா மூ பண்ண போறியா என்ன ஆமா ஆமா சோப்பா வேறு ஏதாது ஒரு பிசன எதுவா கூட இருக்கலா எதுவேணாலு சோப் புனு நம்ப ஏதோ ஒரு சூழ்நிலல முடிவு பண்ணிருப்ப சோப்புன்னு அப்டியே வேறு வேறு எது வேணாலு நீ உனக்கு ஈஸியா அவ்ளோ இது பண்ணிக்லா
ம்
ம் செர் செரி நீங்க புளங்கட்ல இருக்கியா இல்ல ஒரு தனகுடிகேடா
இங்க புளங்கட்ல தா இருக்க
அ அ
ம்
இப்ப என்ன பேசுறாங்ளா இல்லயா ஒழுங்கா சொல்லுச்சு டீ குடிச்ட்டியா போன் பேசிட்டு இருக்க
இனிம தா வாங்ட் வர சொல்லணு
அ அ
ம்
சேரி சேரி அங்கன அ நா முடுச்சுட்டே
ம்
மித்ரன் அங்க வந்து எறங்குவா எங்க அத்தைட்ட என்னவா அவுங்க எங்க வீட்ல பேக்றிங் கொட்ட இல்ல எங்க அத்தைட்ட என்ன சேட்ட பண்ணிட்டு இருக்கானோ என்னமோ தெரில
ம்
பம்பரோ வச்சிருக்கா வெளயாடவாங்கெ பசங்க வருவாங்கே
ம் ம்
அங்க எங்க வீட்டுட்ட டியூஷன் தா யாரு வல்ல உன்னு எல்லா அஞ்சரைக்கு மேல தா வேனு வருதுன்டாவோ டியூசன் அனுப்பலயான் கேக்றியா
அ
டியூஷன் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லாம போயிட்டு இருப்ப
ஏ
அவனே செஞ்சுறானே ஹோம் ஒர்க்கு அதுவ சொன்ன அதா யாரு இல்லயே யாரு இல்லாத கடைல யாருக்கு டீ போட சொல்ற
ம்
யாருமே இல்லாத கடைல யாருக்குடா டீ ஆத்துர இது இல்ல நீங்க உங்க பிள்ளைங்கள அனுப்பிதா அவணுனு புடுச்சி இழுத்துட்டு வந்தா உக்கார வெக்க முடியு அவ அப்பறொ வந்து கொஞ்சொ நாள் பாப்போ அப்பறொமாலா எக்ஸாம்லலா மார்க் கம்மியா இருந்து எடுத்தோனா ஆட்டோமெட்டிக்கா அவளே வருவா
ம்
அப்டின்னு சொல்லியாச்சு நாலஞ்சு பேர்ட்ட சொல்லியாச்சு
ம்
அப்பறொ அவதா அஞ்சரக்கி மேலதான்ப்பா வர்றவோ அதுக்கப்றொ அவுங்க வந்து கொஞ்ச நேரொ ஃப்ரீ ஆயிட்டு அப்பறொ சாப்ட்டு படுத்துறோமா
நா எடுக்குறே டியூஷன்ஸ்
அவனுக்கு டியூஷன் போறதுக்கு வேல இல்ல அ அ
வீடு வீட்ல பா இந்த ஊர்ல பாத்துட்டேனா இங்க எடுக்கலான் இருக்கே டியூஷனு ம் வேனா அனுப்பி வுடு
அனுப்பி வுட வேண்டிய அவசியொ இல்லெங்கறானேன உனக் புரியுதா இல்லையா நா சொல்றது மோ எம் எம் ஏ க்கு எம் எம் ஏ க்கு இப்ப போறது ரொம்ப அவனுக்கு புடுச்சு போயிச்சு அந்த ஸ்கூலு எல்லா நம்ம மக்களோட மக்களா போறது பூ தெரி ஸ்கூல்ல
ஏல அப்டி பண்ணுன
ஏ அத ஏ கேக்குற பெரிய ரகல வச்சு போய் அங்க சேத்து கெடக்கு நீ ஒரு ஆளு
ம்
அது இங்க நா புதூர்லதா சேப்போன் பாத்தே அப்பறொ இவோ இவ்களு ஊர் போரணு அப்புறோ போ முடியாதுன் சொல்ட்டாங்க ஹெச் எம்லா
ம்
அப்புறோ அங்க கொண்டு போய் சேத்தாச்சு அப்புறோ கரெக்ட்டா ஸ்கூல்லாவோ கிளாஸ்மேட் எம் எம் ஏ ஸ்கூல்ல இருந்தே ஒரு அஞ்சு பிள்ளைங்க வந்து அட்மிஷன் போட்டு வந்திருக்கு பூத்தூர்ல அப்புறோ ஊரு பசங்க வேற புடிச் ச்ச பசங்க வேற ஸ்கூலுக்கு போறாய்ங்க
ம்
ஃப்ரெண்ட்ஸு அது அவனுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு
ஏ ந
அவனே அவனா அங்கே இங்கேந்து ஸ்கூலு கிட்ட தா வருது வேனு அதனாலதா பயந்து ட்டு அவன் எறங்கி இப்படே வரணும்னா பயந்துகிட்டு அங்க போட்டு இங்கிட்ட வர்றப்ப இங்கிட்டு மாத்திக்குனு இருக்க
ம் ம்
அப்புறோ இன்னைக்கு வர சொல்லி இருக்க இன்னைக்கு வருவா
சேரி சேரி
இனி அப்புறோ மறுபடியு அவர் போற வரைக்கு அங்க இருந்து போவா அவரு வெள்ல போயிட் டாருனா இங்க இருந்தா போவா
சேரி சேரி
அவனாவே ஹோம் ஒர்க் சொல்லாமலே பண்ணிடுவா அவனே டெஸ் ட்டுக்கு படிச்சிருவா ஓ ஓ
உம்
ஐயோ உனக்குதா நா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேனே சுச்சுவேஷன் நமக்கு எப்டி வேணாலு அமையு ஒனக்கு தெரியாது அதல்லா ஒனக்கு அ அதெல்லா நா நெனைச்சு ஆசப்பட்டதுதா அப்பறோ இவ்ளோ நாளு சேக்காம இப்ப போய் எப்படிய அல அது ஒரு ஒரே ரீசன்னாலதான நா‌ சேக் காம இருந்த அப்புறோ எப்படி மறுபடியு இது பண்றதே ம்
இருந்தாலு உன் மேல நா ரொம்ப கோவமா இருக்கே
அப்ப நீ கோவமாவே இரு சும்மா சொன்ன எனக்கு ஆச தா அது வந்து உனக்கு புரியாதுப்பா நீ என்ன நீ சொல்ற நீ இங்கிட்டு இருந்து அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் இருக்கற எங்க ஊர்லேயு ஸ்கூல்ருக்கு அ இங்க வந்து நா இருக்க இங்க வந்து நா அனுப்பி உடுவனா அப்புறோ அது எம் எம் ஏல போட்டுட்டு மறுபடியு கொண்டாந்து இங்க சே சொல்றியா நீ சேப்பியா நீ சேப்ப நா சே ஆஹ்
நீங்க பெரிய ஆளு அதனால நீங்க சேக்க மாட்டீங்க
ஆமா பெரிய ஆளுடி ஓகே ஓகே ஓகே ஓகே வாழ்த்துக்கள் அ மே மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்
ஆ எவ்வளவு நேரம் இதுல பேசுறது
அது நம்ம நெனச்ச மாதிரிலாம் பேச முடியாது அதுவாவே கட் ஆயிரும் கொஞ்சோ நேரத்துல ஆ நம்மளே அறியாம அ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பேசிட்டாலே அதுவாவே கட் ஆயிரும் அடுத்த அப்ரோ அடுத்த நம்ம அது இப்ப சும்மா உட்காந்துருக்க கூடாது பேசிட்டு இரு ஏதாவது எழந்த பழம் சாப்பிட்டுருக்க ஏன் அத பத்தி பேசு அதும் இருக்கும் அப்டி இருப்போ அம்மாவ ஹ நாவப்பழம் ஆமா அதுதா துவக்கும் எழந்த பழம் வந்து புளிக்கும் ஓரளவு இனிக்கும் புளிக்கும் ஆ ஆ நான் சாப்பிட்டுருக்கேன் மழ எழந்த பழம் அதும் இனிக்கும் ம்
ஆப்பிளு
ஆப்பிள் வந்து கிரஞ்சியா இருக்கும் சாப்பிடறதுக்கு இனிக்கும் ஓ கிரீன் ஆப்பிள் வந்து கொஞ்சோ எப்படி ஒரு புளிப்பு மாதிரி இருக்கும் அது
ம்
ஆ நீங்க என்னென்ன பழங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க
கிரேப்ஸ் மட்டும் தான்
கிரேப்ஸ் மட்டும் தான ஹ
ம்
நாங்க பொமி கிராண்ணட் சாப்பிடுவோம் பொமி கிராண்ணட் எல்லா சும்மா சாப்டுவோம் சப்பிட மாட்டோ அதுல பால் ஊத்தி வடி கட்டி சாப்ப குடிப்போம் ஆமா
ம்